வணக்கம் கேக்குதா தோழி
கேக்குதுங்க
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி எப்பிட்ருக்கீங்க தோழி
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க வீட்ல
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சொல்லுங்க தோழி என்ன பேசலா தோழி இன்னைக்கி
நீங்க சொல்லுங்க
ம் அப்டியா சேரி இப்ப இருக்கிற கோடைக்காலம் அ இந்த மாதிரி எதாவ்து பேசலாமா கிளைமட் பத்திரி
பேசுங்
ம் இப்ப இருக்கிற வெயில் காலத்துக்கு நம்ம எந்த மாதிரி ரிஃப்ரெஷ்மெண்ட்டு காலைல எடுத்துக்கலானு சொல்லி அ சில விஷ்யங்கள் நா யோசிச்சு வெச்சிருக்கே தோழி உங்ககிட்ட நா அத சொல்றே
கண்டிப்பா
ம் இப்ப இருக்குற ரொம்ப வெயிலுக்கு நம்ம நம்ம வயிற வந்து ரொம்ப குளிர்ச்சியா வெச்சுக்கணு தோழி அதுக்காகவே நம்ம வந்து சில விஷ்யங்கள்ல நைட்லே வெச்சு பண் வெச்சு பண்ணி வெச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுல வந்து நம்மளுக் கு ஃபஸ்ட்டா இந்த பாதம் பிசுனி இருக்குல தோழி அது வந்து நம்ம நைட்லே ஊற வெச்சுட்டு காலைல எழ்ந்து மொதல் வேலையா அந்த அ பாதம் பிசினையு கொஞ்ச பால் சேத்து அதுல குடிக்கலா இல்லனா நம் மா பாதாம் பீசுனிலா வெச்சு பால் சர்பத் மாதிரி எதாவ்து பண்ணி காலைலே குடிச்சா நம்ம காலைலே நம்ம வய்த்து வந்து குளிர்ச்சியாயிடு தோழி உங்களுக்கு எதாவ்து அதுல தெரியுமா தோழி
எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது ஆனா வீட்ல செய்ய இப்பதா கத்துக்கிட் காங்க அவங்களும் வந்து பாதாம் பிசின் போட்டு பால்ல குடிக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி நான் கேள்வி படல நீங்க சொல்லுமோது இருக் குன்னு தா தோன்ற மாரி இருக்கு
அப்டியா தோழி இ வயித்து குளிர்ச்சிக்கு ரொம்பவே நறையா விஷியங்கள் இருக்கு தோழி ஆமா
இல்ல பாதாம் பிசின் சாப்படறதுக்கு கேள்விப்பட்டுருக்கன் ஆனா பாலோடு கலந்து சாப்புடுவாங்களான்னு எனக்கு தெரியில அது புதுசா இருக்கு கேக்கறதுக்கு
இல்ல தோழி இப்போ எப்டி இருக்குன்னா உங்களுக்கு இப்போ பைல்ஸ் மூலம்லா கேட்டுருக்கீங்ளா தோழி உங்களுக்கு தெரியுமா
ஆ கேள்விப்பட் அல்ல
தோழி கேக்குதா தோழி
கேக்கு
தோழி
கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க
ஆ இப்போ வந்து பைல்ஸ்சு இந்த மூலம் ச ரொம்பவே இருக்கு தோழி அதுக்காக வந்து இந்த டே பைல்ஸ் இருக்கற ஆண்களுக்குலாம் இந்த தினமும் வந்து இந்த பால்ல வந்து கொஞ்சம் பாதாம் பிசினி ஊற வச்சி நம்ம குடுத்தா நம்ம வந்து இந்த டெய்லியு அவுங்க வந்து ஒரு பால் சர்பத்துனா நம்ம வந்து அது பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோ ஏனா அதுல கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பாழ்ந்து குடுத்து அவுங்க டெய்லி நம்ம வந்து அதுல சலிக்காம நம்ம டெய்லியே செய்யலா தோழி அதனாலே இந்த மாதிரி செஞ் சி நா பண்றது நெறையா பேர பாத்துருக்கேன் தோழி அதனாலே உங்ககிட்ட அந்த பக் ப பகிர்ந்துக்கிற
செரி செரி கண்டிப்பா நானும் ட்ரை பண்றன்
ம் இப்ப ஆ ரொம்ப நம்ம வயித்துக்கு ரொம்ப குளிர்ச்சி பண்ணுன்னா இது டெய்லி நம்ம வந்து கால்லு காலையில நம்ம வந்து பால் குடிக்கிறது வந்து ம் எல்லா வீட்லயும் நார்மல் தோழி அதுல வந்து இந்த பாதாம் பீஸ்னி கொஞ்சோம் சேத்து நம்ம குடிச்சா நம்ம வயித்துக்கு குளிர்ச் சியும் ஆகும் நம்ம பாலும் குடிச்ச மாதிரி இருக்கும் தோழி
கண்டிப்பா ஆனா பாதாம் வந்து பாதாம் பிசின் நீங்க சொல்ற மாரியே சாப்பறது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா அதுல ருசியே இருக்காது சாப்பாடறதுக்கு உள்ள போனா அது வெளிய தா வரும்
ஆமா தோழி ஆனா நம்ம வந்து அந்த வயித்து குளிர்ச்சிக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சி அது குடிச்சா நம்மளுக்கு அந்த அது அந்த ரொம்ப கஷ்டமா அது தெரியாது தோழி நம்ம ஒரு பழக்கம் நம்ம ஒடம்புக்கு ஆக்கிட்டோன்னா அது நம்பளுக் கு வந்து அதுல நம்ம ருசில்லா ரொம்ப அதிகமா பாக்க மாட்டோம் அதுல இருக்கற ருசிய நம்ம அ நம்ம இப்போ என்ன க்கலா உங்களுக் பாவக்காய் குடுப்பாங்க வேற எல்லா கஷப்பான த காய்கறில்லா அவுங்களுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க அதோட இது மேல் தானே தோழி உங்கள்க்கு அது கொஞ்ச கசப் மாதிரியே இருக்கு உங்க அதுர்ன அது தா நம்மோ ஓ ஒப்பிட்டா இது பரவாயில்லன் தா தோன்து எனக்கு
செரி செரி கண்டிப்பா நான குடிக்கிறே
ம் சரி தோழ்ழி நா இப்ப வேற என்னன்னா நம்ம வந்து இப்போ அது இல்லன்னா சில பேருக்கு அந்த பிடிக்காது இந்த பாதாம் பீசினியே புடிக்காது சில பேருக்கு அப்டி இல்லன்னா நம்ம என்ன பண்ணலா அந்த சப்ஜா விதைகள் இருக்கு அத ஒண்ணா நாம வந்து நைட்லயே ஊர்ற முதல் வேள அது போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷ வெயிட் பண்ணாலே போது
கேக்க மாட்டேங்குது விட்டு விட்டு கேக்குது
அப்படியா தோழி ரொம்ப நெட்ஒக் இஸ்ஸுவா இருக்கு தோழி இப்ப கேக்குதா தோழி உங்களுக்கு
ஆ இப்ப கேக்குது
ம் கொஞ்ச ரொம்ப நெட்வொர்க் இஷ்வா இருக்கு தோழி அத்தா தோழி நம்ம சப்ஜா விதை பத்தி பேசிட்டு இருந்தோ அது நம்ம பாதாம் பிசினி அப்படி அது பிடிக்கலன்னா நம்ம வந்து சப்ஜாவதியு அ ஊற வெ சு அதையு தண்ணில கொஞ்ச போட்டு அதுல எல கொஞ்ச ஒரு எம்ல் எலுமிச்சபழமா அத பிழிஞ்சி அதுல வேணுன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணி இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணி அது கொஞ்ச நமக் கலக்கி குடிச்சா அதுவு நம்ம ஆமா அதுல அது இதுவு நம்ம வந்து வயிற்றுக்கு குளிர்ச்சி தா தோழி இ அ அது பிடிக்கலனா இந்த மாதிரி செய்யலா அப்டி இல்லன்னா
ம்
அ பழைய காலத்திலே செய்யற மாதிரி நம்ம வந்து மோர்ரு கொஞ்சோ பண்ணி அது குடிச்சுட்டு இருந்த ஒரு ஹாப் லிட்டர் மோர் நம்ம வந்து காலையில செஞ்சு ஒரு என்ன சொல்றது அ மதியோ வரைக்கு நம்ம அது குடிச்சுட்டே கொஞ்ச கொஞ்சமா குடிச்சிட்டே வந்தோன்னா அதுக்கு நம்ம வயிற்றுக்கு வந்து குளிர்ச்சி தந்துட்டே இருக்கு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நா கண்டிப்பா முயற்சி செய்யறே
ம் செரி தோழி உங்களுக்கு எதாவ்து அ வயிற்றுக் குளிர்ச்சியா குடுக்குறதுக்கு எதாவ்து தெரியுமா தோழி உங்கள்க்கு
நாங்க இந்த நேரத்துல வர இந்த நொங்கு வரு ஆ என்னி பெருமகன் குடிக்கு இந்த சொல்ற மாதிரி சப் ஜா விதைகள்ல ஆஹ டீ போட்டு குடிக்கரது பாதாம் பிசின் குிடிக்கிறது அதல்லா எப்பயாச்சு உ தடதா பண்ணு வெளியே எங்கன்னா கடைக்கு போன்னா அங்க குிடிச்சுட்டு வேணா வரு பிரெண்ட்ஸ் கூட அந்த மாரிதா பண்ணிர் கே ஆனா வீட்ல எல்லா நா வெச்சு செஞ்சது கெடையாது ஆனா என் குடிக்க ட்ரை பண்றாங்னா பாதாம் பிசின் ஊற வச்சு ஆ நைட் ல தூங்குறப்போ ஆ பால்ல கலந்து குடிக்கிறாங்க நானு டொன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வெச்சு செஞ்சு பாக்கறே நீங்க நல்ல ‌ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க
அ ஒருக் பண்ணி பாருங்க இல்லன்னா உங்களுக்கு பால் சர்பத் மாதிரி நீங்க பண்ணி பாார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ருசியா இருக்கூ தோழி
ம் கண்டிப்பா கண்டிப்பா நான் முயர்ச்சி செய்யறே
ம் சரி தோழி வேற என்ன தோழி வேற என்ன பேசலா தோழி நீங்க ஏதாவது ஸ்பெஷலா சமைப்பீங்களா தோழி உங்களுக்கு சமையல்
எனக்கு சமய்க்க அந்தளவுக்கு தெரியாது ஆனா வெஜிடேபிள் பிரியாணீ இல்லம்மா சின்ன சின் ம் ஆ ட்ரை பண்றது மட்டுமே எங்களுக்கு தெரியூ வீடல இருந்தாலூ இந்தளவுக் சமைச்சி இல்ல அண்ணாவூ அண்ணியூ சமைப்பாங்க சமைச்சாங்கனா நா சாப்பறதுக்கு கொஞ்சோ சாப்படுவே அவ்ளேதா ஆ ஸ்நாக்ஸ் செய்யறத்து எங் வெஜிடேபிள் ரைஸ் அந்த மாதிரிதா எனக்கு சமைக்க தெரியூ நீங்க என்ன செய்வீங்க
நா எல்லாமே செய்வே தேய்வ தோழி இந்த பிரியாணி வந்து கொஞ்சோ விரு செய்வே எங்க வீட்ல எல்லாருக்கூ நா செய்ற பிரியாணி பிடிக்கூ ஆ க சொய்வே தோளி அதுவூ மீன் குழம்புல்லா நல்லா செ ய்வே எங்க வீட்ல என்ன சொல்றது ஒரு வாரத் துக்கு ஒரு தடவையாவது அந்த மீன் மீன் கொழும்பு வந்து செஞ்சிருவாங்க கண்டிப்பாக அந்த வெள்ளிக் கலம செய்வாங்க தோழி புரியல சோலி என்ன சொன்னீங்க
மீன் கொழம்பு ரொம்ப புளிப்பா செய்யறாங்களே அந்த மாரிதா சாப்பிட்ணுமா
இல்ல ரொம்ப நம்ம வீட்ல வந்து ரொம்ப புளிப்பா சாப்பிட மாட்டாங்க தோளி நம்ம வந்து புளிப்பு புளி கொஞ்சோ கம்மியாதா சேப்போ அந்த அதுல வந்து நம்ம மாங்கா கொஞ்சோ சேர்த்துப்போ அது கொஞ்சோ ஒரு ஈக்குவல்லைஸா தா இருக் கோ ரொம்ப அதிகமா புளிப்
ம்
க்கோ புளிப்பா மாதிரி நாம்ப செய்ய மாட் எங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க இல்ல அந்த சாப்பிட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க வந்து பாத்து புளி கம்மியா போட்டுக்கிறது
ம் சரி சரி எங்க வீட்ல கொஞ்சோ அம்மா கொஞ்ச புளிப்பா தா செய்வாங்க மீன் கொழம்பு அப்படிதா சாப்பிட்ணூ ஆனா எனக்கு கொஞ்சோ புளிப் ப்பானாக்கா கொஞ்சோ அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த வகையில நானூ செரியா சாப்பிட மாட்டே ஆனா மீன் மட்டூ எடுத்துப்பே ஏன்னா அது ஒடம்புக் கு நம்மளுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது சொல்வாங்க அதனால மீன் மட்டூ எடுத்துப்பே
ஆ மாதிரி நீங்க மீன் கொழும்பு சொன்னதுல எனக்கு வந்து ஆ மீன் கொழப்புனாலே நம்ம வளுக்கு வந்து அந்த செயிற நாள விட்டு அடுத்த நா வெச்சி அந்த ஒரு இட்லிக்கோ தோசைக்கோ ஊத் தி சாப்ட்டத அந்த ஒரு டேஸ்ட்ட் தனி தோழி நீங்க சாப்பிடுவீங்களா தோழி அப்படி
ஆ அந்த மாதிரி நல்லா இருக்கூ ஊற வச்சு அது அடுத்து நாள் சாப்பிடும் போது நல்லா இருக்கூ அதே மாதிரி கருவாட்டு குழம்பு கூட இன்னிக்கு செஞ்சு நாளைக்கு ஊற வச்சு வீட்டுல செஞ்சு சாப்ட்டாங்ன்னா அது இன்னு நல்லா இருக்கோ சொல்வாங்க
ஆமா தோலீன் கண்டிப்பா தோழி ஆமா தோழி அந்த மீன் கொழும்பே அந்த சாதத்துக்காவ்து எப்பயாவ்து கொஞ்சோ சரியா செய்யலன்னா அது சாதத்துக்கு ஒட்டாது தோழி ஆனா அந்த மீன் கொழம்பு வச்சு அடுத்த நாள் நம்ம வந்து அந்த நாஸ்டாக்கு சாப்ட்டா அந்த எப்டி இருந்தாலு அந்த மீன் கொழம்பு அந்த நாஸ்டாக்கு மட்டு அது ரொம்பவே நல்லா இருக்கு தோழி முக்யமா அந்த இட்லிக்கு வந்து அவ்ளோ சுவையா இருக்கு தோழி நம்ம எப்பவு ரெண்டு இட்லி தா சாப்டுவோ அந்த என்ன சொல்றது மீன் கொழம்பு இருந்தாலே ரெண்டு இட்லி சாப்புட்ற ஆளு வந்து நாலு இட்லி சாப்டுவாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ நீங்க சொன்ன மாரியே நா ட்ரை பண்ணி பாக்குறே
ம் சேரி தோழி கண்டிப்பா தோழி நம்ம கொடுத்தப்பட்ட நேரோ முடியவை அடைந்தது தோழி நம்ம மீண்டும் பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி செரி தோழி